ஹலோ
ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேட்குது எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்டாச்சா
ஆ சாப்டேப்பா நெ இப்பதா சாப்டே நானு தோச வேர்கர்ல சட்னி
நா தோச தக்காளி தொக்கு
தக்காளி தொக்கு அரச்சிதா இல்ல அப்டியே தொக்கு
அரச்சதலால்ல வெங்காய வதக்கி பூண்டெல்லா கட் பண்ணி போட்டு அப்றோ தக்காளி மஞ்சத்தூள் மொளகா தூள்ள உப்பு
செரிஸ்
சரி சரி பா என்ன மழையாங்க கிளைமேட் எப்டி இருக்கு
மழதா நா மாடில வந்து பேசலான்ட்டு அப்டே பேசிட்ரு அனா நன ஈரமா இருக்கு
அ இங்க மழ இல்ல ஆனா இன்னைக்கு ஃபுல்லு மழ வர மாரி அப்டியே இருந்துச்சு ஆனா வந்து மழ வர்ல
ஓஹோ இங்க மழ வந்துடுச்சு நல்லா இருக்கு சில்லுன்னு இருக்கு மேல வந்தா குளு இருக்கு
ம் உங்களுக்கு எப்டி இந்த டிவி சீரியல் எல்லா பாக்க பிடிக்குமா
சீரியல் பாத்தாப் ப நா வந்துட்டு அ மொ மௌன ராகம் என்னது அது சிறகடிக்க ஆசை இப்போ
ஓ கண்டி யூசா பாப்பீங்களா ஹா
அதாவது மொபைல்லே ஹாட் ஸ்டார்ல் பார்த்துருவே
ஆ டிவில பார்க்குறது இல்ல
ஆஹா அங்க என்னால டெயில் போன் பெயின் இருக்குன்னு சொன்னேனா ஆனால ஒக்கார முடியாது ரொம்ப நேரோ அதுக்காக நானு படுத்துட்டே ஃபோன்ல பாக்குறது வேலைய முடிச்சுட்டேன்னா போய் படுத்துருவே எப்பயுமே மோஸ்ட்லி நறைய அது தா
ம் நல்ல விஷ்யோ உங்களுக்கு அந்த சீரி சீரியல்ல எது புடிக்கு இந்த வில்லி வில்லி வில்லி பிடிக்குமா இல்ல ஹீரோயின் பிடிக்குமா எது எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கு அந்த சீரியல எதனால நீங்க அத பாக்குறீங்க
ஆ மீனா ம் அந் முத்து அவங்க கேரக்டர் நல்லா புடிக்கு
அ
அஹ் அதுக்காக பாத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த குட்டி பசங்கள இதெல்லாம் சீரியல் வந்துச்சுன்னா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்
குட்டி பசங்க சீரியல்னா ஏதாச்சும் ஒண்ணு
அதாவது மௌனராகம்ல நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப கண்டினிவாகி
ஆஹா ஆஹ் எனக்கு தெரியும் ஆறு வருஷம் பசங்களே பெருசாயிட்டு ஆய்டாக
ஆமா அப்படிதான் என் பையனை கை குழந்தைய வச்சுட்டு பாப்பேன்
அஹ் ஒரு பொண்ணு இருக்கும் தான் ந மௌனம் ஒரு பொண்ணு பையனா
ரெண்டுமே பொண்ணுங்க ப்ரெண்டுங்க அதாவது வேலைக்கு வேலைகாரியோட பொண்ணு முதலாளியோட பொண்ணு அவங்க ரெண்டு பெரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க அண்ணா தம்பிங்கள கல்யாணம் பண்ணிப்ப பங்கா ஒரு பணக்கார வீட்ல
செர் செரி செரி
அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அது
உஹம் நான் சீரியல் குக் வித் கோமாளி கோமாளி நான் அந்த குக் வித் கோமாளியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு வர இந்த மாதிரி யூடியூப்ல போடுவேன் இல்லையா அதை மட்டும் பார்த்து சிரிப்ப ஆனா ம் பாக்குறது இல்ல
என்னப்ப நான் கண்டினியூவா பாத்துட்டுந்தேனா இப்போ ஒரு மூணு வாரமா நான் விட்டுட்டேன் அத
சரி சரி சரி அந்த டிஷஸ் எல்லாம் சரி அந்த டிஷஸ்லாம் ட்ரை ப குக் பண்ணியிருக்கீங்களா குக் வித் கோமாளி டிஷஸ்
இல்லப்பா அந்த அளவுக்கு இல்லை
உம் உ
அதாவது நான் புது டிஷ்னாலே ஹோட்டல்ல கூட போய் ட்ரை பண்ண மாட்டேன்
என்ங்க
சாப்பட்டு வாங்கி சாப்பிட்டு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுல ஒவ்வொரு டேஸ்ட்டும் மிக்ஸாகி இருக்கும்
ஆமாம் ஆமாம் ஆமாம்
அது நம்மளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு முறை எனக்கு தெரிஞ்சு இந்த மந்தி பிரியாணின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்லையா
ஆமா ஆமா நானும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு சொல்லுங்க உங்க ரிவியூ கொடுங்க ஆ
ரிவியூவா தயவு செஞ்சு போயிடாதீங்க வாங்கிட்டு
அஹ் ஏன் பா சப்புனு இருக்கா
பா வெறும் கீ ரைஸ் மாதிரி போட்டுடுறாங்க தேங்காய்பால் சாதம் அது மாதிரி அதுல என்ன பண்றாங்க மேல கிரேப்ஸ் திராட்சை இருக்குல்ல காஞ்ச திராட்சை அது ட்ரை பண்ணி அது மேல டெக்கரேட் பண்றாங்க அதோட கறி வந்துட்டு மட்டனை வந்துட்டு வேக வச்சு வெறும் மசாலல்லாம் இருக்கு இருக்கிற மாதிரி இருக்காது அப்படியே வேக வச்சுக்கறியே நல்ல பூ மாதிரி மேலே வச்சடுறாங்க அதுக்கு தொட்டுக்கு என்ன கொடுக்குறாங்க தெரியுமா எக் மைனஸ் கொடுக்குறாங்க டொமேட்டோ சாஸு
ஆனா அதுக்கு எப்படி டொமேட்டோ சாஸ் எக் மையோனஸ் நல்லா இருக்கும் மட்டன் தொட்டு சாப்பலாம் உம்
அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த சாதம் சாப்பிடும் போது வெறும் தித்திப்பா இப்ப நம்ம பாயசத்துல ஹ சாதத்துல ப ஒயிட் ரைஸ்ல பாயசத ஊத்தி சாப்பற அ மாதிரிதான் பா இருந்துச்சு
ணும் அப்பதான் எனக்கு பிடிக்கும் எனக்கு ஸ்பைசஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா காரம் பிடிக்குமா
காரம் ரொம்ப புடிக்கும்ப்பா இந்த
ஏ எனக்கு காரோ பிடிக்கும்பா காரமா இருக்குனு
ஸ்வீட்னா ஒரு சிலது மட்டு அந்த மக்கன் பேடா
ஆ எனக்கும் பிடிக்கும் அ ரசகுல்லா எங்க அம்மாக்கு பிடிக்கு அதனால நானு வாங்கி குடுத்துட்டு நானு டேஸ்ட் பண்ணிப்பே அதல
ஆமா அதா இந்த மந்தி பிரியாணிதா ஒரு மாரி போயிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா எவ்ளோ குடுத்து வாங்கிட்டு அய்யோ இனிமேல் எங்க வீட் ட்டுகாரு டேஸ்ட் பண்ணுவியா நீ கேப்ப புது எதுன புதுசா கேப் ப்ப சத்திமா கேக்கமாட்டே ப்பா நா இனிமேலு வ்ளோ வேஸ்ட் யாருமே அத சாப்பிட மாட்டேன்ட்டாங்க வெ ரு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு பாத்தா அந்த திரா ச்சி ஓட டேஸ்ட்
ஆ புரியுது புரியுது வெறு ரைஸ் மாரி இருக்கு கலர் ரைஸ் மாரி அ
ஒயிட் கலர் கூட கெடையாது அது ஒயிட்ல தா வருது த்து
ஓஹோ நீங்க எங்க சாப்ட்டீங்க ஆம்பூர்வணிபடி இல்ல திருப்பத் த்தூறா
இல்ல வானியம்பாடி ஆம்பூர்ல வந்துட்டு அ செய்த்தொண்ண இருக்குல்ல
ஆ ஆ ஆ
போம்போது ஆம்பூர்கிட்ட ஆ அங்க அங்க ஸ்டார் ஹோட்டலுக்கு பக்கத்திலயே இருக்கு
அந்த ஸ்டார் பிரியாணி பக்கத் இல்லையவா ம் ஸ்டார்ட் பிரியாணி நல்லால்லையாப்பா
அது கூட எனக்கு அந்த அளவுக்கு ஒன்னு புடிக்கலப்பா அத விட இந்த லோக்கல் கடைல இருக்கிற ஸ்டார் பிரியாணி இருக்குல்ல ஆம்பூர் பிரியாணிங்க அதுவே எனக்கு நல்லா இருக்கு அதுல வந்து மசாலாந் எல்லாமே கம்மியா இருக்குற மாரி இருக்கு
கா ஏப்பா இந்த ஆமா ஆமா
உம்
இந்த திருப்பத்தூர் இருக்குல்ல திருப்பாத்தூர்ல அது ஆம்பூர் பிரியாணி ஒன்னு போட்ருக்காங்களே எனக்கு என்னவோ அந்த டேஸ்ட்டு வரலப்பா
எந்த எடத்துல இருக்கு சொல்லுங்க
நீ எங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில
ஆமா அந்த கோர்ட்டுக்கு ஆப்போசிட் ஒன்னு போட்டுருக் ந்தாங்க முன்ன
ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குறது வந்து பாய் பிரியாணி
உம்
பாய் பிரியாணி அது நூறு ரூபாவோ தொண்ணூறு ரூபாவோ அது நல்லா இருக்கு
ஆ அது நல்லா இருக்கு அது நா நெறய சாப்பிட்டே ட்ருக்கே
ஆ ஆனா அதுல நெறய இது போடுவாங்க எத
பாங்க
மசாலா இருக்கு நல்லா இருக்கு இந்த அகபத்தியான் கடையாது பிரியாணி எனக்கு அவ்ளோ ஓன்னு டேஸ்ட்டு அவ்ளோ ஓன்னு நல்லா இல்ல
இல்லப்பா ஏன்னா நம்ம வானிம்படி அகமதியால் நீங்க சாப்ட்டு பாருங்க அங்க நல்லா இருக்கு
நல்லா இருக்கு ஏ அந்த டேஸ்ட்டு இங்க ஏ வரல்ல
இவுங்க சீரக சம்பா குடுத்துருக்காங்க
ஆனா பக்கெட் பக்கெட்டா போதுப்பா
ஆ அது அதாவது இங்க இதுதா டேஸ்ட்டுன்னு தெரியாம நெறய பேர் வாங்கி சாப்ட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா வாணிம்படியில இருக்குற அந்த டேஸ்ட்டு இங்க குடுக்கலா அவுங்க அத விட ரஹ்மான்யான ஒன்னு போ இருக்கு தெரியுங்ளா திருப்பத்தூர்லயே
தெரியல
அதாவது ராஜா ராணி ஹோட்டல் இருக்குல்ல
ஓ அங்க அங்க ஆ ஹவுசிங் போட் போற வழியில அ
அதுல சூப்பரா இருக்குப்பா அது நம்ம ஸ்டார் பிரியாணி டேஸ்ட் சேம் ஸ்டார் பிரியாணி டேஸ்ட் இருக்கும்
நான் இங்கே கோயம்புத்தூர்ல மந்தி பிரியாணி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் ஆனா இந்த ஊரில் வந்து பிரியாணி சப்புனுருக்கு ஸ்பைஸஸே இல்லை
ஆஹ் மந்தி வந்துட்டு அப்படித்தான் சொல்றன்
மாரி இருக்கு
ம்
நாங்கள் வந்து இங்க விரும்பி எது வாங்குவோம்னா நாங்கள் எல்லா டிஷ்ஷுமே ட்ரை பண்ணுவோம் புது டிஷ் எது இருந்தாலுமே ட்ரை பண்ணுவோம் அஹ் அதுல எது நல்லா இருக்கும் அது கொஞ்சம் ரிப்பீட்டடா வாங்குவோம் வோம் திரும்ப வேற டிஷுஸ் துவோம்
உம்
அப்படி நாங்க டேஸ்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும்
ஓ
அஹ அது கூடவே வந்து பரோட்டா பரோட்டா வாங்கிடுவோம்
ஆஹா
அதையே பிச்சு ஆப் சிக்கன் பெப்பர் ஃப்ரை வாங்கிட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டோம்னா
உம்
குடுத்தாங்க நானும் அவரும் உக்காந்து சாப்பிட்டு முடிச்சுடுவோம்
ஓ
கொஃ ஸ்பைசஸ் நல்லாயிருக்கும் பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும் பட் ரொம்ப காரமாகவும் இருக்காது காரம் கம்மியாகவும் இருக்காது நல்லாயிருக்கும் அப்படியே ஜூஸியா இருக்கும் அந்த சிக்கன் வந்து செம ஜூஸியா இருக்கும்
ஓ ஆமாப்பா அது சாப்
அதுல நல்லாதான் இருக்கு அதுக்கு ஆனா நாங்க நான் வாங்குவோம் பட்டர் நான் அது மாரி எனக்கு பரோட்டானா நான் சாப்பிட மாட்டேன் பசங்க நல்லா சாப்பிடு வாங்க சாப்பிடுவாங்க பரோட்டா
அதே மாரி புதன்கிழமை சிக்கன் எடுப்போம் சிக்கன் காலைலில நை மதியானோம் எடுக்க மாட்டோம் அஹ் சாய்ந்திரம் வரப்ப எடுத்துட்டு வருவாப்பல எடுத்துட்டு வந்தாருன்னா சிக்கன் நல்லா கிரேவியா பண்ணிட்டு கடையில போய் பரோட்டா வாங்கிடுவோம் அந்த சிக்கனு க்கு பரோட்டாக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும்
ஓ ஏன் நீங்க வீட்ல செய்ய மாட்டீங்களா பரோட்டா
பரோட்டா எங்களுக்கு செய்ய தெரியாது ஆனா எங்க சேலத்துல எங்க பெரியப்பா இருக்காரு சூப்பரா செய்வாரு ஒரு வீச்சு பரோட்டா கொத்து பரோட்டன்னு எல்லா அவர் செ செய்வாரு எங்க வீட்டுக்கார் வந்தாதான் எங்க வீட்டுக்கார நான் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் அவர் வந்து பாத்து ட்டு நான் பண்றன்னாரு
செரி செரிப்பா நான் உங்களுக்கு அடுத்த முறை பரோட்டா செய்றது சொல்லி தரேன்
ஆஹ நீங்க சொல்லி குடுங்க நான் என் வீட் என் வீட்டுக்காருக்கு நான் சொல்றேன் ஏனா எங்க வீட் வீட்ல வந்து சப்பாத்தி மாவெல்லாம் பேசன் யற்துலாம் அவர்தான்
செரி செரி எனக்கு அது எங்க அப்பா ஞாபகம் வந்துடுச்சி எங்க வீட்டு்ல எங்க அப்பாதான் செய்வாரு சப்பாத்தினா சரிப்பா ரொம்ப நன்றி பா என்னோட ஃபோன எடுத்து பேசன்துகே நா திருப்பியும் உங்களுக்கு அடுத்த கால்ல் பேசறன் நன் நன் நன்றிப்பா ஓ